வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
ம் இனிமேதா தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல நாங்களும் இனிமேல் தான் சொல்லுங்க தோழி எங்க வீட்ல இன்னைக்கு மத்தியானம் ஃபிஷ்சு சொன்னேன் அதனால இப்ப மத்தயானம் நைட்டு இட்லி பிஷ் கொழம்பு சரிங்க தோழி நீங்க உங்களுக்கு புடிச்ச சின்ன வயசுல விளையாண்ட ஏதாவது ஒரு டாய் பத்தியோ இல்ல நீங்க யாராவதுக்கு கிஃப்ட் ஸ்ல்லாம் வாங்கி குடுப்பீங்கல்ல ஏதாவது ஒரு பரிசு ஒரு பிரயோஜனமா நம்ம இப்போ ஒரு பங்க்ஷனுக்கு போனோம்னா ஆ அவுங்களுக்கு பணமா வச்சு குடுக்குறத விட ஏதாவது ஒரு பொரு ள்லா வச்சு குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு வை வைப்போம் இல்லையா அந்த அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த மாரில்லாம் வாங்குறீங்க
நா எனக்கு அந்த மாரி ஒண்ணு தோண்லைங்களே
அப்டிங்களா செரி செரி செரி நா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு அப்றோ இப்போ நம்ம நெறைய பங்க்ஷனுக்கு போய்ட்டு போயிட்டுருக் கமா ஒன்னு குழந்தைங்க பர்த்டே பார்ட்டினு வச்சுக்கோங்களே அவங்களுக் தகுந்த மாரி டாய்ஸ் வாங்குவே எனக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பெருசா எனக்கு அது மாரில்லா இல்ல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நெறைய போக வேண்டியதுருக்கு பணமா கொடுத்தாங்கன்னா அது எப்டி அவங்க ஏதாவது இது பண்ணடுவாங்க இதே நம்ம பொருளா கொடுத்தா நமளுக்கு அப்டியே ஞாப கமா வச்சுக்குவாங்களா அதனால பொருளா குடுக்கிறதுள்ள நான் கொஞ்சோ இப்ப அதிகமா விரும்புவே
ம் ம் செரி நா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன மாரி கிஃப்ட் குடுத்துருக்கேன்னா சேவிங் பண்ற மாரி அந்த ஒரு உண்டீல்ருக்கும்ல அந்த
ஆம்மாம்மாம்மா அந்த கவுண்ட் பண்றது ஆமாங்க ஆ அவங்க ஓபன் பண்ண முடியா கரெக்ட் டா அது முடிச்ச உடனேதா அது லாக்க ஓபன் பண்ண முடியு இல்லிங்களா
அம்மா அம்மா
ம் ம் ம் அந்த மா செரி செரி செரிங்க ம்
நாங்க நெறைய நீங்க நெறைய கிஃப்ட் பண்ணுவீங்க நாங்க நெறைய அவ்வளோக்கும் கிஃப்ட் பண்ணிக்க மாட்டோம்ல
கிஃப்ட் ஆமா அதுதா விஷயோ இப்ப நீங்க யாரசுக்கு பர்த்டேனா மட்டு தா அப்டி ஃபன்ச்ஷன் கூப்ட்டாலே நாங்க வந்து அ கண்டிப்பா ஏதாவது இப்போ ஒ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்களு போ அந்த கொழந்தையோட வயசுக்கு பொறுத்துங்க இப்ப சின்ன பிள்ளைங்க அந்த மாரி எதுனா டாய்ஸ் மாரி வாங்கிட்டு போவோ இதே பெரிய புள்ளைங்க அந்த அது மாதிரின்ன அவங்களுக்கு வந்து படிக்கிற சம்பந்தப்பட்ட மாரி ஏதாவது திங்ஸ் வாங்கி குடுப்போ இன்னு இப்ப பெரிய பொண்ணுல்லா இப்பல என்னோட பிரரெண்ட்ஸ் ல பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணுங்கல்லா வேனாங்கட்ட அவங்களுக்கு பங்க்ஷன் வைப்பாங்கல்ல பொண்ணுங்களுக்கு நாங்கல்லா என்ன பண்ணுவோ எல்லாரு சேந்து ந்த பொண்ணுக்கு வெள்ளியில ஏதாவது பிரேஸ்லெட்டோ இல்ல அ வெள்ளில ஏதாவது ஒரு பொருளோ வாங்கி குடுத்த அந்த பொண்ணு நியா பகர்த்தமா எப்பயுமே அது போட்ருக்கு அப்டிங்கறதுனால கிட்டதட்ட என்னோட பிரஃப்ரெண்ட்ஸ்சு இப்ப கல்யாணத்துக்கப்றோ பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் இருக்றோ எல்லாத்துக்கு பொன் கொழந்தைங்க இருக் எல்லாருக்குமே இன்னும் குடுத்தாச்சு இன்னு ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டு தா பாக்கி மற்றபடி எல்லாருக்குமே நாங்க வந்து அத ஆ அந்த மாரி பேசி நாங்க போட்டு குடுத்துருக்கோ அதே மாரி இப்ப வேற எல்லா பாத் தீங்கன்னா ஏதாவது இந்த பிட் ஆ நீங்க சொல்ற மாரி இந்த சேவிங்ஸக்கு மாரி ஒரு பாக்ஸ் மாரி இருக்குமல அந்த எப்டி றதோ இப்ப பித்தளள கூட இப் புதுசா வந்திருக்கே அந்த மாரியு குடுப்போ அந்த மாரி நாங்க இப்பெல்லா எதயாது யோசிச்சு இந்த மாரி ஏதாவது குடுத்துக்கன்னா டிரெஸ் மாரி ஏதாது எடுத்து குடுப்போ இந் மாரி ஒண்ணு ஒன்னா அந்த ஆ அந்த கிஃப்ட்ட் பண்ற இது வந்து நல்லாருக்கு ஆ நாங்க ச்சிர காலத்லையுமே அது உண்டு ஆனா இந்த அளவுக்கு இல்ல எ அந்த அளவுக்குல்லா நாங்க ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா நீங்க சொன்ன மாரி பர்த்டேக்கு ஏதா ஒண்ணுன்னா ஆ அப்ப ஏல அப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாச்சுங்க அந்த மாரிதான் குடுத்துக்கிட்டு இருப்போம்
ஆமா
கேக்குதுங்ளா
நீங்க நீங்க இன்னும் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கான்டக்ட்ல் இருக்கீங்ளா என்ன
ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு மூ ஆ இருக்க இருக்கே இப்போ ஒரு அஞ்சாறு பேரு கிட்ட இருக்கறே அப் அப்புறல்லாம் காலஜ் எல்லா ஸ் வயசுலயும் இருக்கிற ஃப்ரண்டஸ்கிட்ட நான் இப்போ வரைக்கும் காண்டாக்டில தான் இருக்கேன் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் ஆ பேசிக்குவோம் பேசிக்குப்போம் பர்த் டே வந்தா அந்த நம்ம ரிமைண்டர்ல போட்டு வச்சிருது ஞாபரு க்காது அதனால டக்குனு ரிமைண்டர்ல போட்டு வச்சு விஷ் பண்றது இல்ல யாராவது ஒருத்தர் ஞாபகம் வந்து அவங்க போட்டாங்கனா அப்டியே ஃபாலோ பண்ணிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவ
ரொம்ப ரேர்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் லாம் வந்து
இல்ல இல்லிங்க இப்போமே இருக்குது அது பெயுமே வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க இப்பயுமே வருவாங்க எப் யாச்சி வருவாங்க இத்தனை வருஷமாயே ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வந்திருக்காங்க அவங்கவங்களுக்கு ஃபேமிலி ஆயிருந்தா அவங்க வந்து அந்த அங்கல்லாம் போயிறாங்க செட்டில் ஆயறாங்க அதனால வந்து பா ஆமா இங்க ஏதாவது பங்க்ஷன் வச்சுக்கோங்க இப்ப அந்தந்த ஊர்ல அந்தத ஒருத்தவங்க இருக்காங்க அப்டினா ஆ ஏதாவது பங்க்ஷன் ஏதாவது வச்சாங்னா கண்டிப்பா அந்த ஊர்ல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இந்த அங்க இருக்குற ஃப்ரெண்ட பாத்துட்டு வர மாரி பிளான் பண்ணிக்குவோம் அந்த மாதி ரி அந்த மாரிதான் வந்தாங்க அந்த மாரிதான் நாங்களும் போனோம் தனியா அவங்க வீட்டுக்குன்னு போகறதெல்லாம் கிடையாது போகவும் முடியறதல்ல அவ பங்கஷன் அங்கனா அந்த அந்த உருக்கு போனோம்னா சரி போய் பாத்துட்டு வந்தர்லாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இருக்கிறாங்களங்க சென்னையில கோயம்புத்தூர்ல ன்டு ஒவ்வொரு பக்கம் இருக்குறாங்க நம்ம சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்புறம் இப்பெல்லாம் வந்துங்க டெக்னாலஜியா ரொம்ப அட்வான்ஸ் இதா இருக்கு தேவன்னா வீடியோ கால்லு ஃபோனு அந்த மாதிரில்லாம் இருக்கறங்காட்டி பெருசா நேர்ல பாக்கணுங்கிற ஒரு ஃபீல் பெருசா இருக்கிறது கிடையாது நேத்துக்கு கூட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவ டாக்டருங் காட்டி எனக்கு இப்ப சமீபத்துல என்னோட டீத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சி அப்புறம் நான் அப்புறம் கூப்டு கேட்டு அதெல்லாம் என்னென்ன பண்ணனும் அப்படிங்கற ல்லாம் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணனோம் அதனால வந்து ஏதோ ஒரு விதத்துல பேசிக்கிறோம் காலேஜ் பிரெண்ட்ஸு அப்டிதான் இப்ப அதையெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா நம்ம பசங்களோட அம்மாங்கல்லாம் ரொம்ப குளோஸ் ஆயிட்டா இப்
ஆமா ஆமாங்க அத்தா ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃரெண்ட்ஸ் அம்மாவு எங்க அம்மாவு
ம் ம் ம் ஏனா நாம எப் ப்ப இருந்தாலு அவங்கட்ட ஒரு டச்சுல இருந்துகிட்டே தாஇருப்போ ஏதாவது கே கேக்கணு புடிக்கணு உங்க இந்த மாரி பாப்பா உங்களோட பொண்ணோட போயிருக் கு வந்துட்டாங்களா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சி அப்பயே நாங்க வந்து இது இந்தமாரி காலேஜில இது சொல்லிருக்காங்க ஸ்கூல்ல இந்த மாரி சொல்லிருக்காங்கன் சொல்லிட்டு ஏதோஒன்னும அப்டியே பேசிக்க வேண்டிதா அட ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ஸோம் ஸ்ட்ரீட் விதில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச பழக்கோ இருக்கு அதுனால ஆ ஏதோ ஒன்னுநாள டக்குன்னு யாராச்சி இப்ப நமக்கே தெரியுமல்லங்க இது தோ இவங்கள கூப்டா இந்த விஷயல்லா நம்ம தெரிஞ்சிக்கலா அப்டி இவங்கள கூப்படுறது அந் மாதிரி செரியா போயிறது நா நல்லா இருக்கு நாங்கல்லாப் தெரிய சமீபத்துல கூட இந்த படத்துக்கு போயிட்டு வந்தோ தாய்க்கெழவி படோருக்குலாங்க அது ரிலீஸ் ஆனதுக்கு நாங்க எங்க வீதில இருக்ற ஃபிரென்ட்சே இந்த பிரெஞ்ஜம் கொழந்தைங்களோட அம்மாங்க அவங்க எல்லாரு சேர்ந்து போயிட்டு வந்தோ ஆனா அந்த அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சி ஒரு பஸ்டரா ஃப்ரீயா கொஞ்சோ ஜாலியா இருந்துச்சின்னு சொல்லுவாங்கல நல்லா இருந்தது நாங்கநல்லா உக்காந்து படம் பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ
ம் கேங்கா போனாலே அது ஒரு தனி சம்போ
நல்லா இருக்குங்க தோழி உண்மையாலுமே அந்த ஃப்ரெண்டஷிப்ங்கிறது அது ஒரு மாரி நம்ம மனசு ரொம்ப லேசா இருக்கு அதுவோ கல்லாணத்துக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா பயங்கர கமிட்மெண்ட்ஸ் தா அது இந்த ரொட்டின் ஒர்க் வந்து பயங்கர ட ஸ்ட்ரெஸ் தா உண்மையாவே அ அடாவது எழுந்திருச்சி திருப்பி திருப்பி அந்த வர்க்கு ஈவினிங் ஆனா அந்த பசங்லோ சொல்லி குடுக்கறது இந்த மா திரி எல்லா வந்து பாத்தீங்னா அவங்க படிக்கிறக்க காலோ சிஸ்டர் தோழி நம்ம எவ்ளோ பிரிப்பர் பண்ண வேண்டியது இருக்க தெரிங்ளா பொண்ணுக்கு தனியா பையனுக்கு தனியா இவளுக் கு தனியா நோட்ல எழுதி வைக்குணு அவங்களு தனியா நோட்ல எழுதி வைக்கனோ எக்ஸாம் வந்துச்சின்னா சுத்தோ மூச்சு குட வுட நேரோ இருக்காது அவங்களவிட நா உக்காந்து படிப்படி படிப் படி ஆமாங்க அவங்க அவங்க எல்லா பிரிப்பர் பண்ணி வைக்கணு ஏனா பேஸ் பவுண்டேஷன் கரெக்டா போடணு ஏ பொண்ணுக்கு அதெல்லா கரெக்டா போட்ட நட்ல கொஞ்சோ அவள பிக்கப் பண்ணிக்கிறா அவா நா சும்மா வந்து அப்பப்ப வந்து ஹெல்ப் பண்ணா மட்டு போது பைய இப்ப தா ஃபஸ்ட்டுங்க அதனால அவன எல்லா கட்டுப்படுத்தி ஒ உக்கார வைக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்க்கு ஹ ஒ உக்கார வச்சி அவனுக்கு படி சொல்லி அந்தப் பரீச்செல ஒரு நல்ல மார்க் வாங்கி வைக்கறதுக்குள்ள அவங்க அவங்க மேமுக்கு போன் பண்ணுனு டவுட் கேட்கணு இவ புக்க வச்சிட்டு வருவா நெறையா இருக்கு
பாப்பா எத்தனாவது படிகிறாங்க
பாப்பா டென்த்து அவங்க ரெண்டு பேத்து கொஞ்சோ டிஃப்ரென்ஸ்சே இருக்கு அதனால இவனுக்கு அப்டியே மொதல்ல இருந்து நா பண்ண வேண்டியதா இருக்கு கொஞ்சோ இப்பாக் அவங்க கூடயோ கொஞ்சோ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் டிஃப்ரன்ஸ்னா அ தெரிஞ்சிருக்காது இவ கூடயே அவங்களு வந்திருப்பாங்க நா அந்த ஸ்டேஜ் தாண்டி கொஞ்சோ வருஷ ஆனங்காட்டி திருப்பி அவனுக்கு உக்காறது ரொம்ப கடுப்பா தா இருக்கு
இரு விடா கேக்குதுங்ளா ஆ கேக்குதுங்க ஏதோ சத்த கேக்குதுங் தோழி சொல்லுங்க அப்டி அப்பில்லா இல்லயே ஆமாங் தோழி திடீனு ஏதோ சத்தங் கேட்டுச்சு சத்த ரவல்ல சொல்லி அது இல்ல நா பெர் சொல்லவ திதி ம் அப்றொ நைட்க்கல்லா சமச்சாச்சா ஆ இப்பதா தோழி இட்லிய ஊத்தி வச்சிருக்க அடுத்தபடி சாப்டோம்னா இதெல்லா கிளின் பண்ணிட்டு படுக்குறக்கு எப்டியு ஒன் ஆர் ஆய்டு எத்தன மணிக்கு படுப்பீங்க
ரவ்ண்டா
அரௌண்ட் ஒரு டென் டு டென் தேட்டி கூள்ள தூங்கிறுவோ ஸ்கூல் க்ரங்காட்டி அங்க தா கொஞ்ச லேட் பண்ணுவோ பாப்பாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இந்த மாரில்லா வெக்க மாட்டாங்களா
ஸ்பெஷல் கிளாஸ் ல்லா இருக்காதுங்க அஸ் ஸ்வல் கிளாஸஸ் தா ஈவினிங்
ஈவினிங் மட்டு கொஞ்சொ ஒரு ஒன் ஆர் லேட்டா வருவாங்க அதா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காதான் கே ஆ ஆ அந்த டைம்ல வெப்பாங்க அது ஸ்பெஷல் கிளாஸுன் கூட சொல்ல முடியாதுங்க அ அது சும்மா வந்து ஒரு டெஸ்டுக்கான டைமிங்லனா அவங்க டெஸ்ட் வெப்பாங்க அந்த டைம்ல அவ்ங்களுக்கு சரியாதா ருக்கு டென்த் டென்த் போயிட்டாங்களா அவ்களுக்காக டென்துகு அவ்ளோதா டென்த் ஆரம்மிச் டம்னாலே பொது நம்ம நால நம்ம நம்ளெ பாத்துக்க முடியாது ம் பொ ப்பஸ்கூல் கெளம்பி போகணு அங்க போய் படிக்கணு திருப்ப வீட்டுக்கு வர்ணு அங்க வந்து படிக்கணு அதூ எங்க ஸ்கூல்லா எங்க ஸ்கூல்லா எப்படி தெர்மா கால்ல போவோ இந்த மாரி அந்த சிலபஸ் நடத்துற வரையு தா கொஞ்ச ஈஸியா ஜாலியா இருக்கு முடிச்சுடாங்கனா போது வெறு ஸ்பெஷல் கிளாஸா வச்சு தள்ளுவாங்க ஆமா ரெண்டு நாள் ஒன்ர நாள் படிக் க்க வுடுவாங்க அடுத்த நாள் டெஸ்ட்டு அவா என்ன அவா என்ன சொல்லி வரான்னா டெஸ்டு வக் வக்கட்டுமெ இல்லனு சொல்லல அது ஒரு பிரேக்கேல்லாம வெக்கறாங்க நா எப்டி போஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது அப்டின் கேக்குறா நம்ம கேக்குறோ பட் ஆனா இந்த ஸ்சாண்டட் வந்துட் நம்ம எந்த போசனு பண்ண முடியாதுல்ல சிஸ் நம்ம அது கூட பாசாயி போய் தா ஆகணு வெற வழியே கெடையாது
அதுதா சொன்ன
புரிஞ்சுக்கிறா இருந்தாலு கொஞ்சொ படிக்கிறது படிக்கிறது டிரஸ் ஆஹ்ரா ஆஹ்ரது நாதா பண்ணுவனா வீக்கெட்டானா எங்யாது ஒன் ஆர் வெளில கூட்டிட்டு போயிருகனுங்க அவள
ஆ ஒரு ஒன் ஹார் அப்டியே கூட்டிட்டு போய் ஏதாது ரிலாக்ஸா சாப்ட வச்சுட்டு
ஆ
அப்டியே வந்துருவ அவா ஐயோ நா வர்ல எனக்கு நெறைய இருக்கு படிக்கிறது எழுதுறதுக்கு இப்வுமே இந்த வர்ஷொ பூரான்ட்டுல்ல நீ ஒனக் கமிட்டாய்ட நீ டென்த்து வந்துட்ட நீ லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே உனக்கு அப்டி
எல்லா உனக்கு அப்டிதா இருக்கு
அதனால நீ நீயா
நீயா ஒரு டைம் எடுத்து கொஞ்ச ரிலாக்ஸ் பண்ணி படிச்சின தா உனக்கு படிப்பே ஏறு இல்லைனா அந்த படிப்ப பாத்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகு ஆமா ஸ்ட்ரெஸ்ஸோட படிச்ச நம்மோ படிச்சு வேஸ்ட்டு எதுவுமே மை மைண்ட்ல இருக்குதுல்ல கண்டிப்பா தோழி நல்லா இந்த தலைப்ப பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷ நன்றிங்க தோழி நன்றிங்க